ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங்க
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு
இல்ல ஸ்டார்டிங்ல கால் எடுத்தா அப்படிதா லோவா இருக்கு கொஞ்சோ பேசுனீங்கனா அடுத்தது கேக்குன் நினைக்கிற இப்ப நல்லா கேக்குதுன் நனைக்கிற
ஆய் கேக்குதா இப்ப உங்களுக்கு நல்லா கேக்குதா ஆ சேரி ஓக் வணக்கம் இப்ப நம்ம பேச இதோ விளையாட்ட பத்தி உரையடலான் நனைக்கிற உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா
ஆ கண்டிப்பா பேசலா
நீங்க சி சிறு வயதுல ஒங்க ஸ்கூல்ல உங்க காலேஜஸ்ல நீங்க விளையாட்டு பொடியாச்சு கலந்ததுக்கு கலந்துட்டு இருக்கீங்ளா அதுல உங்களுடைய ப இது எப்டி இருந்துச்சி உங் ஈடுபாடு எப்டி இருந்துச்சு விளையாட்டுல
நா அக்சுவலா நா கொஞ்சோ வெரி வெரி ஸ்லோ ஆ படிப்புல கொஞ்சோ ஸ்லோ விளையாட்டுறதுலா நல்லாவே விளையாட்டுல இன்ட்ரஸ்டா இருக்கு நா ஸ்கூல்ல படிக்கும் போது நறையா இந்த அப்போ அப்போ வந்து நா கிராமத்துல வளந்தவங்க அக்சுலா கிராமத்துல ஸ்கூல்லல்லா ஓ ஓட்டப்பந்தயம் கபடி கொக்கோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் தா இருக்கு அதெல்லா வந்துட்டு அதுல வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்கூல் லெவல் காம்படிசன் வேற ஸ்கூல் லெவல் காம்படிஷன் அந்த மாதிரி எல்லா போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நா எயித் படிக்கும் போது எயி்த் படிக்கும் போது தா நாங்க வெளியயே ளில இருக்கிற ஸ்கூலோட காம்படிஷனுக்கு கொக்கோ காம்படிஷனுக்காக போயிருந்தோ போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டு ஸ்கூல்லோட அது ஒரு நல்ல அனுபவம் ஃபர்ஸ் டைம் ரெண்டு ஸ்கூல் கூட நாங்க விளையாண்டுட்டு இருந்தோ அந்த ரெண்டு ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவங்களோ விளையாடும் போது நாங்க தா அத வின் பண்ணனு நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்கூல் பசங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாரு என்னனா அப்டியே டக்கு டக்குன் நின்னுட்டு ஏ கோ அவுட் சைட் அப்டின் டக்குன் சொல்லுவாங்க ஏ எதுக் குன் கேள்வியே கேட்க முடியல நாங்க அது காட்டி அவங்களோட பி டி சார் வந்துருவாரு ஆ அவுட்டாம்மா கோ கோ கோ அப்டி சொல்லிட்டே இருந்தாங்க அப்பற வந்து நாங்க சரின் சொல்லிட்டு அந்த டைம் வந்துட்டோ வந்துட்டு திரும்ப எங்க டீச்சர்ஸோட போய் அவங்களோட ரொம்ப சண்ட போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி அவங்கள அந்த காம்படிஷன்ல இருந்து வெளில எடுத்தாங்க அது எனக்கு மறக்க முடியாதா அனுபவ அப்ப வந்து நாங்க என்னன்னா த க மெட்ரிகுலேஷன்ல இருந்து வந்த பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்களுக்கு தா ஆக்சுவலா போட்டி இருந்தது அப்ப வந்து அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு போயிட்டு தோத்துட்டு வந்துட்டாங்கன் சொல்லிட்டு அவங்களுக்கு இன் சல் ஆயிடும் அப்டின்றதுக்காண்டி அவங்க வந்து எங்கள டவுன் பண்ணிட்டு அவங்க இது பண்ணி காமிக்கணு நெனச்சாங்க அப்போ ஆனா விடல எங்க சார் எங்களுக்காக நின்னு அப்பு நாங்க கப்பு வாங்கிட்டு வந்தோ
ஓ நீங்க நா வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டூடண்ட் தா ஆனா இத மாரிலா நாங்க பிஹேவ் பண்ற மாரி எனக்கு ஞாபகம் இல்ல நா ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ்து செவன்த் படிக்கிற வரைக்கு விளையாட்டுல எனக்கு ஒரு ஆர்வம் அப்படி கம்மிதா ஆனா எயி்த் ஸ்டாண்டர்டுக் அப்புறம் நாங்க பண்ணும்போது எங்களுடைய அப்ப எனக்கு வந்த உடற்கல்வி ஆசிரியர் வந்து எங்களோட என்னோட திறமைய புரிஞ்சுகிட்டு என்ன பேட்மிண்டன் அந்த போட்டில என்ன வ ஈடுபடுத்த ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து நான் க கத்துக்கிட்டு ள வெளையாட ஆரம்பிச்சோ அப்பலந்து தா ஃபர்ஸ்ட் பால் பேட்மிண்டன் வெளாண்டோ ஆனா அந்த லெவல நாங்க தோத்துட்டோ பால் பேட்மிண்டன் லெவல டென்துக்கு முன்னாடி நா எந்த எதுவு வரல ஆனா லெவன்த் ஸாண்டர்ட்ல பேட் பேட்மிடன் வெளையாட ஆரம்பிச்சே நா லெவன்த் படிக்கும் போது பேட்மிண்டன்ல ஃப ஆரம்பிச்சது என்னமோ குறுகிய காலத்துல தா ஆரம்பிச்சோ ஆனா நாங்கஃபஸ்ட் எங்க ஜோன் எங்களுடைய எடத் த ஜோன்ல வின் பண்ணோ அதுக்கப்பற டிஸ்டரிக்டுக்கு போனோ டிஸ்டரிக்டுக்கு வின் பண்ணோ இதெல்லா ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஏனா அஸ் அ நியூ பிளேயரா அந்த வருஷ ஷந்தா நாங்க எடுத்திருக்கோ எனக்கு அது ரொம்ப நர ந நிறைவா இருந்துச்சு அத வெளையாட வெளையாட ரொம்ப புடிச்சு போயி வெளையாட ஆரம்பிச்சோ அந்த வெளையாட்ட அத ஸ்கூ ஸ்கூல் அதோட நின்னு போச்சுனாலு காலேஜ்ல வந்து என்னோட திறமைய புரிஞ்சுகிட்டு அங்க இருந்த பீட்டீ சாரு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க வெளையாட்றதுக்கு அப்ப ஒரு ஒரு வர்ஷமு நாலு வர்ஷோ இன்ஜினியரிங் படிச்சோன்னா ஒவ்வொரு வர்ஷமு எங்க காலேஜ் தா வந்து சோனல் லெவல்ல வின் பண்ட்டு வந்துச்சு அடுத்த காலேஜஸ்ஸ ஒவ்வொரு ஜோனல் வின் பண்ணம்போது நம்ள ஒரு ஊரு விளாட்ட வெளாடும்போது ஒரு செட்டு வெளாடும்போது அ பின் வெள்ளேந்து எ என்க்ரேஜ்மன்ட்லா அவ்ளோ நல்லார்க்கு நம்ம எல்லாரு போ அந்த எடத்துக்கு போது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரு சேந்து தா போவோ ஆனா நம்ப வெளையாட்ற வெளையாட்ட அவுங்க ப நமக் என்க்ரேஜ் பண்ணும்போது ப்பா இப்டிலா இருக்குமா நம்ம வெள்ளாடம்போது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோமே மின்னாடிலா அப்டின்னு தோணு உங்குளுக்கு அது காலேஜ் அனுபவங்கள் எப்டி இருந்துது காலேஜ்லாமா வெளாடிருக்கீங்களா தொடர்ந்து
கண்டிப்பா கண்டிப்பா காலேஜ்லா இல்ல நா ஸ்கூல்ல தா போயிருக்கோ நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்துட்டு ஒர்க் டிம் ஃபுட்பால் வெளயாட்றதுக்காக போயிருந்தோ நீங்க சொன்ன மாரிதா வெளிலேந்து வர்ற அந்த கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்ளா அப்ப உள்ள இருக்குற நம்புளுக்கு எவ்ளோ வலி இருந்தாலு அது தெரியவே தெரியாது அந்த எடத் த்துல அவ்ளோ நம்ப ப்போ ஒரு ஃபாஸ்ட் வரு ஒரு எனர்ஜி வரு அந்த எடத்துல நம்ம ஜெய் ப்போன்ற அந்த வெறி வரு எல்லாமே வரு ஃபுட்பால் கிளாஸ்காக நாங்க அது போல ஃபுட்பால் வந்து வெளி ஸ்கூலோட போட்டிக்காக பேயிருந்தோ அப்ப போயிருக்கும்போது அப்டி தா கைல அடிப்பட்டு என்னால பால் த்ரோ பண்ணவே முடியாத நேரத்துல கூட நீங்க சொன்ன மாரிதா அந்த வெளிலேந்து வர்ற ஒரு கைத்தட்டலுக்கு க யூ கேன் டூ இட் டூ இட் சொல்வாங்க பாத்தீங்ளா அதுக்காகையுமே அங்க அன்னைக்கி நாங்க நின்னு வெளையாண்டுட்டு வந்தோ அதுவு கூட ரொம்ப நல்ல அனுபவம் தா அதெல்லா இப்போ மேக்ஸ் கும் பசங்க வந்து வெளில போய் வெளயாடுறதே விரும்புறது இல்ல வீட்டுக்குள்ளே ஃபோன் வச்சுக்கிட்டு லேப்டாப் பாத்துக்கிட்டு இப்டிதா இருக்காங்களே தவர வெளில போயி வெளயாட்டையே யாரு விரும்புறதே இல்லன்னு நெனைக்கிறே உங்க பசங்கல்லா எப்டி இருப்பாங்க
க்கு ற பள்ளிகளலா அதுலல்லா வந்து என்க்கரேஜ் பண்றாங்களாங்றது எனக்கு சந்தேகந்தா ஒரு பசங்கள்ட்ட இந்த டேலண்ட் இருக்கு இவுங்கள இதுல கொண்டு போலா படிப்புக்கு குடுக்கற முக் சொல்றாங்க நாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு முக்கியத் துவோ குடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு ஆனா இந்த டேலண்ட்ஸ்லா அங்க வெளிக் கொண்டு வராங்ளா அப்டிங்கறதா என்னோட சந்தேகமே ஏன பசங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட்டு இல்ல இது இன்ட்ரஸ்ட் இருக்குற பசங்க அத வெளில போய் செய்றாங்ளே ஒழிய ஸ்கூல் மூலமா செய்றாங்களாங்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாதா இருக்கு இப்பருக் இங்க லீவுன்னா வெள்ள பசங்களோட சேந்து வெளயாட்றோ ஆனா ஒரு போட் டின்னு போக மாட்டேங்குறாங்க சும்மா கிரிக்கெட் நாங்க ரோட் கிரிக்கெட் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வெள்ளாட்றோ அதே போயி ஒரு கத்துக்கோ அப்டின்னா எங் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ல ஏன் பசங்களுக்குலா ன எனக்கு வெளாட தெரியு நா வீட்டுக்குள்ள வெளாடுவே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளாடுவே அது ஒரு அடுத்த லெவல் ப்ரொஃபஷனல்லா நா போயி வெள்ள வெள்ளாட மாட்டே ஏ அஸ் அ பிளேயர் எனக்கு தெரியு ஒரு ப்ரொஃபஷனல்லா நமக்கு எவ்ளோ இங்க நா நம்ம தா வந்து அதுக்கு இது போட்ணு கத்துக்கணு நம்ம முயற்சி பண்ணு அதுக்கு பசங்க ரெடி டியா இருக்குறதாவு எனக்கு தெரில அதுக்கு ஏந்திரிச்சு கால்ல ஏந்திரிச்சு போயி டெய்லி பிராக்டிஸ் பண்ணனு அதுக்லா அவுங்க ரெடியாவே இல்ல வே வ ஒரு அந்த குறிப்பிட்ட டைம் வெள்ளாண்டோமா என்ஜாய் பண்ணோமா அதோட நிப்பாட்டிக்லா அடுத்த லெவலுக்கு எடுத்துட் போக வேண்டா அப்டின் தா இப்பருக் க்குற பசங்க நெனைக்கறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஒங்கடோட ஒங்களோட ஃபீல் எப்டி இருக்குனா அஸ் அ ப்ளேயர் நா ஒரு ப்ளேயர் நா விளையாண்ட நா எப்புடி விளையாண்ட அந்த ஃபீல் நீங்க சொல்லும் போதே தெரியுது பட் இட் இப்ப இருக்குறவுங்கல்லாம் நா ஏன் என்ன இப்படி போய் நா உங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு எனக்கு கிடையாது அப்படின்ற அந்த தாட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு தெரியும் இதுக்காக நான் போய் காம்படிஷன்ல வின் பண்ணி காமிச்சாதான் தெரியும்னு நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரிதான் இப்ப இருக்குற பசங்களாமு இருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ நம்ம படிச்ச காலகட்டத்துல நம்ம விளையாண்டது அந்த அளவுக்கு டிவிஸ்ட் இப்ப யாருக்கும் இல்ல அப்படின்றது தான் தெரியுது அவுங்க இப்போ எப்படி நீங்க வந்து ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அது ஜஸ்ட் டைம் பாஸ்காக விளையாடுறாங்க அதை வந்து விளையாடணும்ன்ற ஆர்வம்ல்லாம் அவுங்களுக்கு கண்டிப்பா கிடையாது இத இதை நம்ம வா விளையாடுறதுக்கு க்கான ஆர்வத்தோட போய் விளையாடுறதுல்ல ஜஸ் டை பாஸ்க்காக போய் பண்றாங்க ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போதுதான் அடுத்த கட்டத்துக்குள்ள அடுத்த கட்டத்தை பத்தி அவுங்க திங்க் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அவுங்களுக்கு அப்புறமே அடுத்த கட்டத்த பத்தி அவுங்க திங்க் பண்றதுக்கு
அது விளையாண்டாதான் அவுங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஒரு ஒரு விளையாட்ட விளையாண்ட்டு ஆர்வமா கத்துக்கும் போது அ ஒரு மமதி நமக்கு எப்ப வரும் ஒரு ஒரு கப்ப அடிக்கும் போதுதான் அதோட வெறியே நமக்கு வரும் இப்போ கிரிக்கெட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் பாக்குறோ விராட் கோலி பாக்குறோ அவுங்களுக்குலா அந்த கிரிக்கெட் உள்ள ஊறி போன வெறி ஒவ்வொரு கப் அடிக்கிணுங்குற வெறி வெளையாட வெளையாடதான் வரும் இந்த பசங்களுக்கு அதுல கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா பாக்கலா டிவியில பாக்கலா அதோட நிப்பாட்டிக்கலா நம்ம ஏன் அத போய் என்க்ரேஜ் பண் எறங்கணு அதுக்குள்ள போயீ வெளையாடி நம்ம கஷ்டப்படுத்திக்கணு கஷ்டப்பட விரும்பல என்ஜாய் பண்ண விரும்புறாங்க என்ன பொறுத்த வரைக்கு விளையாட்ட கூட என்ஜாய்மெண்டா பாக்கணும் கஷ்டப்பட்டு அதை வேர்வை சிந்தி அதுல வே அது அவுங்களுக்கு அதுல வர ர்ற அந்த சந்தோஷம் அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த சந்தோஷத்த அவுங்க அனுபவிச்சிருந்தா தான புரியும் இன்னும் அவுங்க அதை அதுல போயிட்டு இறங்கி விளையாண்டு அதை அனுபவிச்சிருந்தாதா அந்த சந்தோஷம் என்னன்னு அவுங்களுக்கு தெரியும் அத பண்ணாததுனால அவுங்களுக்கு கண்டிப்பா அந்த அது என்னன்னு சொல்லிட்டு தெரிய போறதே இல்ல அதை தெரிஞ்சாதான் அந்த ஹீட் ஆதா ஸ்கிரில்ல பத்தி யோசிக்கவே செய்வாங்க
அதுக்கான ஸ்டெப்பே அவுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு நா வா உன்ன சேர் உனக்கு கிரிக்கெட் நல்லா வருது வா உன்ன சேர்த்து விடுறேன் அத நீ கத்துக்கோ அப்படின்னா அதுக்கு நா காலையில எழுந்திரக்கணுமா டெய்லி காலையில எஞ்ச்சு பிராக்டி டிஸ் போனுமா அதெல்லாம் என்னால முடியாது நா வந்து தூக்கத்த விட்டு கொடுக்க மாட்டேன் எதையோ ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்ங்குறது பசங்களுக்கு அது தெரியவே இல்ல இது வரைக்கும் நம்ம இதுக்கு நம்ம இதுல வெற்றி அடையணும்னா இத தூக்கத்த கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது புரியல நா இதையும் விட மாட்டேன் அதை நா ஒரு இதுவா விளையாடி க்கிறேன் எனக்கு அதுவும் பிடிக்கும் இதுவும் வேணும் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்பதா என்னோட நான் ஜாலியா இருக்க முடியும் என் லைப்ல அப்படின்னு நினைக்கிறாங்க உங்க பசங்களா அப்படிதான் திங்க் பண்றாங்களா என்னோட பசங்க வளர்ல இதுதான்
கண்டிப்பா கண்டிப்பா என்னோட பசங்களா ரொம்பவே குட்டி பசங்க இன்னு அந்த ரேஞ்சுக்கு அவங்கல்லா வரவே இல்ல அவுங்க இப்போதைக்கு எப்டி இருக்காங்கனா ம் வெளையாட்றதுனா ஜஸ்ட் பசங்களோட வெளியில போய் வெளையாடனு வெளையாட விடுங்க என்ன படிக்க சொல்லி போஸ் பண்ற மாதிரியே அவுங்க சொல்லுவாங்க எத்தன தாம்மா படிப்பே எவ்ளே தாம்மா எழுதுவே நா போய் வெளையாட்றே வெளையாட்றே அந்த வெளையாள் வெளையாடணுன் தோணுதே தவர இதுதா அப்டின்னு அவுங்க ஒரு இது நம்பளுக்கு இத எடுத்து அடுத்தது போகணுன்றது கெடையாது ஜஸ்ட் வெளையாட்ணு அது ஒரு சந்தோஷத்து க்காக மட்டு தானே தவர மத்தபடி வேற எது கெடையாது அவுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுனா அவுங்க அதுக்காக கஷ்டப்பட்ணுனே நெனைக்க மாட்றாங்க கஷ்டப்படாம எது கெடைக்கு அது நம்ம தா பழகி வச்சிருக்கோ ஆஸ பேரண்ஸா நாம தா அது தப்பு பண்ணிருக்கோன் நா நெனக்கிறே
ஏனா நாம அவுங்களுக்கு கஷ்டப்பட சொல்லி தரல கஷ்டப்பட்ற விடல எந்த வேலையு செய்யறதுக்கு விடல சோ அதுக்கான பொறுப்பு பேரண்ட்ஸ சேந்ததுன் நெனக்கிறே நீங்க என்ன நெனக்கிறீங்க
அதேதா நம்ம அவுங்க கேட்டவோனே எல்லா வாய்ங் குடுக்கறது அவுங்க அவுங்க கேக்கறத் துக்கு முன்னாடியே செய்யிறது இவ ஒரு ஸ்கூல் சாக்ஸ் யூ போட்டுட் தா நம்ம தா செஞ்சுட்றோ நமா அந்த காலத்துல எல்லா ந எல்லாத்தியு நம்ளே செஞ்சுக்கிட்டோ இப்ப பசங்களுக்கு நம்ம தா செய்றோ நம்ளே தா அவுங்கள வந் து இது பண்ணி வச்சிட்டோ அப்டின் தோணுது சோ இ திருவி இந்த உரையாடல நம்ப அப்பினு கன்டினியூ பண்ணலா இப்போதைக்கு இத முடிச்சுக்கலாமா
கண்டிப்பா பேசனது வரைக்கு நம்ம நல்லா பேசிருக்கோ தேங்க்யூ
தேங்க் யூ ஸ்டாட்